ஜர்
ம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோம் சர் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் ஷாக்கய்
ஆமா சரியான சாக்கா இச்சு எனக்கு ஆ ஏ எப்படி சிஸ்டர் இது ஆனா அவங்க வந்து உங்களோட கொஞ்சோ சேர்ந்தாப்புல இரு ட்டாங்கல்ல நீங்க கொஞ்சோ ஒள்ளியா இருக்கீங்க அவங்க செய்ந்தாப்ல இருக்காங்க
ஆமா ஆமா
ஆ ஆனா அவங்க சிஸ்டர் மாரி அதாது எங்கர் மார்லாம் தெரியில நீங்கதா ஜின்ன புள்ள மாதிரி தெரியுறீங்க
ஆ ஆமா அது இப்போ அவ ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சோ நல்லா வெயிட் போட்டதுனால அவ கொஞ்சோம் இதுவா தெரியுறா அக்கா மாரி இரு
ம் சூப்பர் ஸ்டர் ஆனா யெங்ஸ்டா பொறஞ்சு உங்ளே வளக்கறதுக்கு உங்க அம்மா எவ்ளோ செரமா பட்டாங்களோ
ஆ ஐயோ ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அதெல்லாம் ஜின்ன வயசுல சொல்லி காட்டுவாங்க ஆ ரெண்டு அந்த தொட்டுல் கட்டுவாங்கல யானா தொட்டில் சொல்லுவாங்கல்ல தூரி ஆடுறதுன்றவங் அதெல்லா ரெண்டு வீ ட்டுலருக்குமா ரெண்டும் கான ரெண்டும் ஆட்டி ஆட்டி எங்க மம்மி கையெல்லாம் அவ்ளோ வலிக்கோண்ட்டு ஆ
அ எப்போதுமே அவ்ளோ கஷ்டமாமே இருக்கும்
ரெண்டு புள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் போட்டு போட்டு ஆட்டுவாங்லாம் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் தா ஃபீட் பண்ணாங்களா அதுக்கப்புறமா முடியில மம்மி ஒர்க் பண்ணதுனால ஃபைவ் மந்த்ஸ் வரக்கும்தான் ஃபீட் பண்ணாங்களா பால் பாட்டுலு பால் குடுக்கும் போதெல்லா நா நா வந்து எனக்கு ஃபுல்லா இருக்கணுமா அந்த எயிட் மந்த்ஸ் நைன் மந்த் ஸ்குல்லா அவ்ளோ வெவரோ இருக்குமா அந்த ஃபுல்லா அத கொஞ்சோ கொறஞ்சாலு வேன்னு கத்து வெணா ஆ அதுஸ் ஃபுல்லா அந்த பால் பாட்டல வந்து அப்டியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரொம்பி இருக்கணு அப்பதா நீ குடி ப்ப இல்லன்னா குடிக்க மாட்ட ஆ அப்டின்னு வாங்க ஆ அப் அப்றோ எங்க அத்தைங்கல்லா அ வெவரம் தெரிஞ்சதுல இருந் அதாவது அந்த அந்த ரெண்ற வயிசுக்கு மேல இருந்து எங்க அத்தைங்க தா எங்கள எல்லா வளத்தது எங்க அத்த எங்க அத்த பொண்ணுங்கதா மம்மி காலைல வேலைக்கு போயிட் ட்டாங்கன்னா சாயிங்காலோ வருவாங்க அ எல்லா அத்தைங்க மூணு அத்தைங்க வீடு எல்லாம் பக்கம் பக்கமே இருப்பாங்க சோ ராத்து ஆமா அப் அக்காங்க அ அதனால அ லைனா மூணு அத்தைங்க இருப்பாங்க இந்த அத்த வீட்ல கொஞ்ச நேரோ அந்த அத்த வீட்ல கொஞ்ச நேரோ அஞ்சு மணி ஆகு அஞ்சு மணி ஆக கூடாது கரெக்டா எங்கள ரெடி பண்ணி தலலா வாரி பூவல்லா வெச்சி இந்தாமா அப்டின் கொண்டு வந்து எங்க மம்மி கிட்ட வுட்டுட்டு அப்பா எங்களுக்கு இத் இதோட ரெஸ்ட்டு அ இத்தோட நானு கால்ல பாக்கலா அப்டின்னு விட்டுட்டு
அவ்வள தூரத்துக்கு சேட்ட பண்ணிருக்கீங்க ஆனா நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருக்கு சிஸ்டர் சின்ன பசங்க எல்லாருமா ஒண்ணா சேந்தா அத்த வீட்ல நம்ம வீட்ல இருக்கிறத விட அடுத்தவங்க வீட்ல இருக்கறது ரொம்ப ஜாலியா இருக்கு
ஆமா இப்ப எங்க சிஸ்டர் ரெண்டு இப்ப எ நானு எ தங்கச்சி ஏம் பொண்ணு எந் தங்கச்சி பையனு ஒரே வயிஸ்தா இருவத்தஞ் ஞ்சு நாள்தா டிஃப்ரன்ஸ்ஸு அதுங்க ரெண்டு ஒன்னா எங்க வீட் ட்ல இருந்தாவே எங்க மம்மி அவ்ளோ டென்ஷன் ஆவுறாங்க ஏ அவ்ள புடி இவ்ள புடி அடிக்க போறாம் பாரு அத எடுக்கறாம் பாருனு
சேரி இருங்க ரெண்டு பேரு ஒன்னா தா அப்ப கன்சீவ் ஆயிருந்துருக்கீங்க அ ஒன்னா பொறந்தப்ப பொறந்தப்ப ரெண்டு பேரு ஒன்னா பொறந்துட்டு அம்மாவ போட்டு பாட படுத்திருக்கீங்க திருப்பி பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறோ ரெண்டு பேரு ஒன்னா கன்சிவாயி மறுபடியு அம்மா
ரெண்டு பிள்ளைங்களு ஃபஸ்ட்டு ஃபை எனக்கு ஃபஸ்ட்டு பைய
ஆ இல்ல அதா சொல்ற ஒரு ஒரு பொண்ணா பாத்துருந்தா கூட அவங்க தெருஞ்சுருக்காது ரெண்டு பேருக்கு பசங்க பொறந்தா அவங்க ரெண்டு பேரையு அவங்க பாக்றனா ரொம்ப பெரிய விஷ்யோங்க அதுவு அந்த ஏஜுக்கு சின்ன வயிசுல இருந்தே ஏஜுக்கே அவங்க ரொம்ப செரமப்பட்ருப்பாங்க ஆனா அம்மா ஒரு விதத்துல குடுத்து வெச்சவங்க தாங்க
கரெக்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு கொழந்தைங்க ரெண்டு பேரு ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சு ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சு அதுல வந்து ஃபைவ் மந்த்ஸ் எம் பைய பெரியவ அ அடுத் த்த ரெண்டாவது கொழந்தைங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு அவளுக்கு பைய எனக்கு பொண்ணு சோ அங்கயும் பொண்ணு பைய இங்கியும் பொண்ணு பைய
ம் பரவால்ல செம்மங்க இதெல்லா ஒரு வரம்
அதா ஆனா இந்த இந்த வாட்டிக்குதா அம்மா வீட்ல நாலு குட்டிஸு ஒன்னா தங்கவே முடில
அ
ஏனா ரெண்டு மண்நேரோ இருந்தாவே அவ்ளோ பிரச்சன வருது என் தங்கச்சி வீடு வேற பக்கோ எம்மா நா ஸ்டேவே பண்ணல ரெண்டு மண் நேரத்துக்கே அம்மா அப்பா இவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்க ஏனா வயசு ஆயிடுச்சு அவுங்களுக்கு எங்களால புரிஞ்சுக்க முடியுது இதுதா ஏஜு அ டுச்சுப்பாங்க ரெண்டு நிமிஷத்துல சண்ட போட்டுப்பாங்க பிரிச்சு விடணு இதெல்லா ஓகே ஆனா அவுங்கள நெனச்சிட்டு நம்ப ஸ்டேவே பண்ண வேண்டா நா நீ நீ ஊருக்கு கெழப்பிட்ட பிறவு நா வந்து ஸ்டே பண்ணிக்கிற அப்டின்னு சொல்லிட்டு நா ஊருக்கு போன வாரோ வந்த இந்த போன வாரோ ஃபுல்லா அவ அம்மா வீட்ல இருந்தா
இல்லங்க கரெக்ட்டுதாங்க பாவங்க அம்மா அவுங்களுக்கு கொஞ்சோ ரெஸ்ட் இவ்ளோ தூரோ செரமபட்டிருக்காங்கல்ல அதல்லா ஒன்னா இருந்து ஏ நீங்ளே மேனே நீங்ளே மேனேஜ் பண்ணிக்க மாட்டீங்ளா இப்ப ரெண்டு பேரு ஒன்னா போறீங்க அப்டின்னா நீங்களே பசங்கள மேனேஜ் பண்ண மாட்டீங்ளா
அதாவது நாங்க விட்டுறோன்னு வெச்சுக்கோங்ளேன் ஒரு ரெண்டு பேரு சண்ட போட்டுக்கிறாங்க வெளான்டிக்கிறாங்கன்னா அடிச்சுக்கட்டு அ அடிச்சுக்கிட்டு என்னதா யார் அடிச்சு யார் ஜெயிக்கிறான் பாக்கலான்ட்டு எங்க ரெண்டு பேருக்கு ஒரு இது அ என் புள்ளதா விட்டு குடுக்குது பாரு உன் புள்ள விட்டு குடுக்க மாட்டந்து பாரு கொஞ்சோ அடிச்சுக்கிட்டோ அப்டின்னு கொஞ்சோ விட்ரோ நம்மளுக்கே தெரியுல ஃபோர்ஸா அடிச்சாங்கன்னா நம்ம புடுச்சிடுவோ அந்த அடிச்சுக்கிறதுக்கு விட்ற கேப்ல கூட எங்க மம்மி அவ்ளோ டென்ஷன் ஆயிர்றாங்க
ம்
இப்ப என் பொண்ணு ரூம்ல இருக்கானா அவ பையன் ஹால்ல இருந்து ரூமுக்கு வந்தா வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான் புடி புடி புடி அடிச்சுக்க போறாங்க அந்த டென்ஷன் தேவயில்ல அங்க ஒன்னுமே நடக்கல அதுக்குள்ளயே நடந்துடு அப்டின்ட்டு எங்க மம்மி பயப்படுறாங்க அ
ஓகே அ கொஞ்சோ வயசு ஆயிச்சால இந்த மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க
ம் அதனால நாங்க சொல் டோ மா ரெண்டு மண் நேரோ வந்துட்டு போறியா போ நா இருந்துட்டு ஊருக்கு போயிட்டு அப்றோ நீ வந்துக்கோ அப்டின்னு சொல்லிட்ட
நல்ல ஐடியாதா ஓகேதா தேவையில்லாத பிரச்சனைகள தவிர்க்கலாம் ஆனா உங்களுக்கு உங்க சிஸ் டர்க்கு ஆச இருக்கு இல்லையா ரெண்டு பேரு ஒரே நேரத்துல கொஞ்சோ டைம் ஸ்பெண்ட் பண்
ஆ அது வந்து எங்க ஃபோன் கார் ஃபோன் எடுத்தா பேச ஆரம்பிச்சா ரெண்டு மண் நேரோ பேசி முச்சிரோல்ல
அ பரவால்ல இந்த மாதிரி ஷெ இதெல்லா எனக்கு தெரியாது இவ்ளோ நாளா நாமெல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோ இதெல்லா எனக்கு தெரியாதில்ல
அ கரெக்ட்டு ம்
செரி அத விடுங்க இப்ப நீங்க போகும்போது து அண்ண வருவாங்க அவங்க வுங்க சிஸ்டரோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வருவாங்ளா
ஏ சிஸ்டரோட ஹஸ்பண்டா ஆ வருவாரு
வருவாங்க அப்பப்போ வருவாங்க தங்குறதுக்குல்லா வரமாட்டாங்க அண்ணே நம்ம வீட்ல இருந்து
எங்க அண்ணனு வருவாங்க ஏ ஏ வீட்டுக்கார் வந்தார்னா தங்கிடுவாரு ஏனா இங்க சாட்டடே சண்டே வருவாங்கல்ல அதனால நா சென்னைல நா அம்மா வீட்ல இருக்கும் போது அங்க சாட்டடே சண்டே அங்க வந்துருவாங்க
ம் இ எல்லாரயு என்னாச்சு மேனேஜ் பண்றன்னா அம்மாவ நா யோசிச்சு பாத்தே பாவங்க அவங்க எப்டி வேலைக்குல்லா ஆள் வச்சிருவாங்ளா
ஆ வச்சுருவாங்க
அதா அதா அப்டித்தா மேனேஜ் பண்ண முடியு இல்ல நம்ம அதையு பாத்துட் டு உங்களயு மேனேஜ் பண்றதுனா அவங்களுக்கு ரொம்ப கஷ்
கஷ்டோ ஆமா நா என்ன சொல்லிருவனா எ வீட்டுக்காருக்கிட்ட தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வராத ஏனா நா அப் இப்ப நா அப்பதா ஆசயா நான்வெஜ்ஜி இங்க சீ ஃபுட்ஸ் எல்லா கெடைக்காது எங்க ஊர்ல ஆ நா சிட்டி சைட்லயே வளந்துட்டு சீ ஃபுட்லயே வாழ்ந்துட் டு இங்க வில்லேஜ் சைட்ல சீ ஃபுட்ஸ் ரொம்ப கஷ்ட அதனால நா அம்மா வீட்டுக்கு போனாதா சீ ஃபுட்டு அவங்க வந்துட்டாங்கனா சீ ஃபுட்ஸ் கட்டாயிடு
ம் ஏ அவங்க சாப்ட மாட்டாங்களா
க்கு புடிக்காது அதனால அவங்க வந்துட்டா சீ ஃபுட்ஸ் கட்டாயிடு
ம்
அதனால நீங்க வராதிங்க நீங்க
சிக்கன் சாப்புறாங்க சீ ஃபுட்ஸ் மட்டு சாப்ட மாட்டாங்களா
ஆஹா ஏனா அவங்க வில்லேஜ்ல வாழ்ந்து பழகிட்டாங்கல்ல அதனால சீ ஃபுட்ஸ் ஆச இல்ல அதனால நீ தயவு செஞ்சு ஊருக்குப்
ங்க டேஸ்ட் நாக்குல ஒட்டிகிச்சுனா என்ன வேணா சாப்புலாமே
ஆ அதெனமோ அவங்களுக்கு அது பொறந்ததுலேந்தே அப்டியே சாப்டாமே இருந்துட் டு செட் ஆகல ம்
ம் ஆனா எல்லாமே சாப்லா சிஸ்டர்
மெயினா அவங்களுக்கு அத சமைக்க தெரியாது ஒரு வேள அவங்க சூப்பரா அவங்களுக்கு ஏத்த மாரி சமைச்சுட்டாங்களோ என்னமோ சாப்ட ஆரம்பிச்சு
ஆனா கிளீன் பண்ற ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலயே கூட அதுல எறங்கலயோ எண்ணமோ சுத்தமா இருக்காதுன் நெனைக்கிறாங் போல ஆ ஏனா நண்டு ரொம்ப சுத்த பண்ணணு மீனு ரொம்ப சுத்தம் பண்ணனு ஆமா ராலு அதே மாரிதா ரொம்ப நொண்டு புடிச்ச வேலையா இருக்கும் ராலு அதனால இன்னு அதுல எறங்கலேன் நெனைக்கிறே
இருக்கலாம் இருக்கலாம்
ஆனா டேஸ்ட்டு பக்காவா இருக்குமேங்க ரால்ல தானங்க டேஸ்டு க்காது நெட்டனுக்கு நிகரா இருக்கு
எல்லா சீ ஃபுட்டு ஃபேவரெட்டு அதனால அம்மா அம்மா வீட்டுக்கு போனா வாரத்துக்கு கரெக்டா ஒரு நாள் எறா நண்டு மீனு திருப்பி அடுத்த வார எறா நண்டு மீனுன்ட்டு மூணு வார மூணு மூணு டைம் சாப்ட்டு வந்துட்ட
எல வைங்க ஆ எ அம்மா வீட்டுக்கு போனாலே அதுதானே எங்கம்மா சம
ம் ஆம்மா
அததா சமைப் இங்கே நானு அப்டித்தா இங்கே இருக்கிறத விட அங்க போனாதா நல்ல வெரைட்டி வெரைட்டியா நம்மளுக்கு கெடைக்கு
ம்
ஆ இவங்க அங்கெல்லா ரொம்ப வரமாட்டாங்க சிஸ்டர் ஒரே பக்கத்துலதா ஊரு ஆ எப்பயாது அகேஷனுக்குதா வருவாங்க தீபாவளி பொங்கல்னா போய் கும்ப்ட்டு வருவாங்க நாங்க மத்தபடி போறதெல்லா நா மட்டுமே போயிட்டு வண்ட்டோ அவன்ட்ட வண்டி இருக்குதா ஸ்கூட்டி இருக்குது அதனால எடுத்துட்டு நா கெளம்பறே சொல்லி சொ இவங்க எப்ப பாத்தாலு வேல வேல வேல வேலன்ட்டே இருப்பாங்க சிஸ்டர் ஆமா இது வந்து நகை கடையில இருக்கனால ஒடம்பு சரில்லனா லீவே கெடைக்காது
ம் செரி செரிங் சிஸ்டர் கேக்குது கேக்குது சிஸ்டர் இதோ இங்க பாப்பா கூப்ட்டுட்டே இருக்கா நா போய் பாக்கறே ம் நா பண்ற ம் ஓகே சிஸ்டர்